லிதா ஆ லலிதா நல்லாருக்க நீ எப்டி இருக்க
ரொம்ப நாளாச்சு பேசி இப்பதா டைம் கெடச்சிச்சு கால் பண்றக்கே
அதா ரொம்ப நாள் கழிச்சு என்னடா புதுசா ஒரு ஆள் உள்ள வராங்ளேன் பாத்த
ஆமா ரொ அப்டி இல்லக்கா அது பே காலேஜ் முடிச்சு அப்டியே அடுத்தடுத்துன் போயிடுச்சு அப்டியே நீங்க எப்டி இருக்கிங்க எங்க ஆ நல்லாருக்கேங்க்கா
நானு நல்லா இருக்கே அப்டியே இப்போ என்ன அப்டியே இப்ப நா பி எட் பண்ணிட்ருக்க
சூப்பர்க்கா சூப்பரு சூப்பரு
ஜாலியா போயிட்ருக்கு அப்டியே ஸ்கூல்ல சைடுல ஒர்க் பண்ணிட்ருக்கதுனால
ஓகே ஓகே த்ரி சூப்பர் சூப்பர் நீங்க எப்போதுமே அந் டீச்சிங் தானே போணுன் நெனச்சீங்க சோ அதனால கரெக்டா போய்ட்டிங்ளா
னால அது பெரிய கஷ்டமா தெரில ரெண் மேனேஜ் பண்றதுக்கு பேலன்ஸ் கரெக்டா போய்ட்ருக்கு நீ எப்டி இருக்க என்ன பண்ற இப்
நா நல்லாருக்கேங்க்கா நா இங்க கோயமுத்தூர்ல சி ஏ பண்ணிட்ருக்
ஓ சி ஏ பண்ணிட்ருக்க எப்டி போய்ட்ருக்கு
ஆ ஓகேக்கா போகு தரமா அடி வாங்கி
அதா கேக்கறே சி ஏ னாலே கண்டமாச்சேடா
ஆமா நல்லா அடி வாங்கி மிதி வாங்கி போகுது
ஆ ம் அது எப்டி சி ஏ வந்து நீ ஃபஸ்ட்டு இங்க இருக்கும் போதே க்ளியர் பண்ட்டல்ல காலேஜ் பண்ணிட்ருக்கும் போதே
ஆ காலேஜ் பண்ணிட்ருக்கும் போது பவுண்டேஷன் க்ளியர் பண்ண அப்ற ஆ அதுக் கப்ற இன்டர்க்கு நா இப்ப படிச்சிட்ருக்
படிச்சுட்ருக்க ஓகே ஓகே ஓகே
ம் ஆமாக்கா இன்ட்டர்தா அதா
ஆ சொல்லு
இன்ட்டர்தா அப்டியே போயிட்ருக்கு அ ரெண்டு தடவ எழுதிட்ட இப்ப மூணாவது தடவ எழு
அப்படியா ரெண்டு அட்டம்ப்ட் பாஸ் தான அது
இல்ல இல்ல இல்லக்கா இல்ல அது வந்து அக்ரிகேட்ல போயிருச்சு
ஓ செரி செரி அது சி ஏ ங்கும் போது கொஞ்ச ட்விஸ்ட்டடாதா இருக்கு
ஆமாக்கா எங்ளுக்கு வந்து எப்டினா இப்ப நாங்க டூ ஹண்ட்ரட்க்கு எக்ஸாம் எழுதுறோ அப்டின் னா அ த்ரீ ஹண்ட்ரடுக்கு எக்ஸாம் எழுதுவோ நாங்க அதுல வந்து ஒன் ஃபிஃப்டி எடுத் பாசு ஆக்சுவலா ஒரு சப்ஜெட்டுக்டுக்கு மினமம் பார்டி எடுக்கணு ஆனா நீங்க வந்து டோட்டலா அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ட்டி பார்ட்டி பர்ட்டி போடும்பது ஒன் டுவென்டி தா வரும் ஆனா டோட்டல் வந்து உங்களுக்கு ஒன் பிப்டி வரனும் அப்பதா நீங்க பாசு எனக்கு ஒன் டுவென்டி மேல வந்து ஒன் பிப்டி வராது
ஓகே ஓகே பரவாயில்ல இந்த அட்டம்ட் ல கண்டிப்பா அடிச்சிடலா ஹ அத ஒரு மோட்டிவேஷனா எடுத்துட்டு நீ மேல போயிர அவ்வளவு தானே பஸ்ட் டேரக்ட் மேல போனாலு நல்ல இருக்காதுப்ப அப்படி எடைல அடி வாங்கி அடி வாங்கி போனாதா அது ஒரு கிளிக்கே இருக்கு டைரக்டா சக்சஸ் ஆ பா்த்தன்னு வைய உனக்கு அதோட வேல்ய தெரியாத கடவுள் வந்து ரெண்டு வாட்டி நீ ஸ்டெப் எடுத்து வெய்மா மூணாவது வாட்டி மேல ஏத்தி விடுறேன்னு வச்சிருப்பாரு அதெல்லா கவலைப்படாத ஆ நல்லா போயிட்டு இருக்கு எங்க நம்ம அதே சேம் காலேஜி அதே சேம் அடிதா ஒரே அடிக்கு மேல அடி பஸ்ட் நம் பிகம் முடிச்சோமா ப்ரோ எம் காம் எம் காம்லயே சரியான அடி ப்ராஜெக்ட் பண்றதுக்குள்ள எல்லா நல்லா அடி வாங்கி மிதி வாங்கி பிடி சார் கிட்ட எல்லா அதுக்கப்புற தா பியட சரி வெளியே போடலான்னு பாக்கும்போது இல்ல வீட்டுல சாரதா காலேஜ்லதா சாரி அது இதுன்னு இருக்கு டிரெடிஷனலா போகும் மத்த இடத்துல எல்லா இப்ப வந்து கேள்சுக்கு சேப்டி இல்ல
அதுதா இவங்க புல்லா அந்த இவங்களோட பிலிஸ் எல்லா மாத்தவே
ஆ எம்மா இன்னும் பிஎட என்ன பண்றாங்க காலையில இருந்து சிட்டிங்லயே தான் இருக்கிற மாதிரி இருக்கு கால் வழி தாங்க முடியல பாத்தே இர்ரெகுலர் ஆக்கிட்டு வெளியே ஓடி வந்துட்டோ
சரி சரி சரி ஆமா அந்த ஆப்ஷன் இருக்கும் போது அது பண்ணலாம்ல ஓ சூப்பர் க சரி சரி
போயிட்டு இருக்கா நம் ஸ்கூல்ல இருந்தந்து பிராக்டிஸ் அனுப்பிருந்தாங்கப்பா தேர்ட் செமஸ்டர்ல நம்மளுக்கு எங்களுக்கு பஸ்ட் செமஸ்டர் ரிட்டர்னா எழுதுவோ செகண்ட் செமஸ்டர் ரிட்டனு தேர்ட் செமஸ்டர் பிர்க்டிகலு வந்து ஒரு ஸ்கூல் போ மூணுஸ்கூல் குடுத்திருந்தாங்க அது ஏதாவது ஒன்னு சூஸ்
ஓ இந்த நம்ம நம்ம நார்மலா எம் எம் காம் ல பைனல் இர் ப்ராஜக்ட்க்கு பதில உங்களுக்கு டி
ஆ டீச்சிங் போற மாரி இருக்கு எய்ட்ல்லா குடுத்து ஆ இது நல்ல ஒரு இதா
ஆமா ஒரு ஆ ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாரி இருக்கும்
அ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதிரி இருந்துச்ச உடனே தான் சின்ட்டு அங்கே நீ ரிட்டர்ன் கால் பண்ணி கூப்பிட்டாங்க நான் முடிச்சு எயிட்டி டேஸ் கம்லிட்டு பன்னுட்டு வெளிய வந்துட்டே டிரைனிங் முடிஞ்சு அப்புற ஆபர் பர்ச்சுனிட்டி இருக்குது இப்படி நம்ம ஸ்கூல்லில் கொஞ்ச இல்லை வரீங்களா அப்படிங்கிற மாரி கேட்டாங்க டீச்சர்ஸ் அவைலபிளா வேணு அப்படிங்க மாரி சொன்னாங்க சரி ஓகே கிடைிகற ஆப்பர்ச்சுனிட்டி கதவு ஒரு வாட்டி தான தட்டு சும்மா போய் ஜாயின் பண்ணி பா அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு போய் ஜாயின் பண்ண இப்போ அப்படியே காமர்ஸ் அகௌண்டன்சி வந்து டுவெல்த் அதனால பிரச்சனை இல்லாம போகுது என்ன பாச தான் கண்ட்ரோல் பண்றது பெரிய தலைவலயா
ஆமா ஆமா அது அப்படியே இப்பல இருந்தே நீங்க உங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டோ
ஆமா ஆமா
உங்க கிளாஸ்ல எம் காம் கிளாஸ்ல நிறைய பேருக்கு கல்யாண ஆயிடுச்சு போல
ஆ எல்லாருமே மேறிடுப்பா நா மட்டும்தா இன்னு கிலவியாயிட்டே இருக்கே போல டேரக்டா அறுபவதாவது கல்யாணம் தா
அ சும்மா இன்ஸ்டா ஸ்டோரி வாட்ஸ்அப் ஸ்ல்லாம் பாத்துட்டுருப் இப்ப எங்கக்கா கல்யாணமா இன்னக்கா கல்யாணமாவுனேனு
எ மேரேஜ்க்கு கூப்டுவ வந்துரு என்ன
கண்டிப்பாக்கா கண்டிப்பா எ கிளாஸ்லயே நெறய பேருக்கு ஆயிடுச்சு
ஆ நம்மதா அதா சொல்றோம்ல நம்மல்லா டேரக்டா சிக்ஸ்டில தா
போன வாரந்தா போன வாரந்தா விஜிக்கு வந்து வெட்டிங் போட்டோஷூட் ஃப்ரீ வெட்டிங்
ஆமா ஓ இப்போ ட்ரெண்டிங்கா எல்லாரு போ ஆரம்பிச்சட்டாங்கப்பா அப்போ நம்ம இதல் ல்ல ஒரு பேஸ் ஸ்மெண்டா வச்சி நம்ம நல்ல சக்சஸா முக்கலா தா கடவுள் நம்ம வெயிட் பண்ண வச்சிருக்காரு வேற ஒன்னுல்ல நம்மளா ப்ரீ வெட்டிங்கே ப்ரீ வெட்டிங் ஒரு போட்டோஷூட் வச் சிருவோ
அதுதா அப்டிதா எல்லாரு அப்டிதா பண்ணிட்டு இருக்காங்க மாத் திவாத்தி
ஆ ஆ
இன்னைக்கு இன்னைக்கு சாப்ட்டீங்களாக்கா என்ன பண்றீங்க இன்னைக்கு எதுவு உங்களுக்கு
ஆ ஃபங்க்ஷன் வீடு தா இன்னைக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் தா ஸ்கூல் ஃப்ரெண்டு அங்க போய் நல்லா வெழுத்து கட்டியாச்சி பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்
சேரி
வச்சு நல்லா செம்மையா கட்டிட்டு அப்பற ஐஸ்கிரீம் சாப்ட்டுட்டு அப்டியே பிரெண்ஸோட வெளிய போயாச்சு ஸ்கூல் ஃப்ரெண்ஸோட நீதா இங்க வரவே மாட்டிக்கியே எப்போ இங்க வருவ
அது இனிமே தீபாவளிக்குதா கா பாக்கணு
தீவாளிக்கா அதுவரைக்கு வெயிட் பண்ணணுமா ச் ச் வா வா கண்டிப்பா ஒரு ஹோட்டல் போலா உனக்கு புடிச்ச டிஷ் எல்லா ஆர்டர் பண்ணி தர
இங்க நா இப்ப ஏதாவது ரீசெண்டா படம் பாத் திங்ளா
ரீசண்டா எந்த மூவியு பாக்கவே இல்ல நாங்க தா ஸ்கூல்ல பிஸியா இருக்கோம்ல்லப்பா
ஆம்
கிளாஸ் ஒரு ஆசிரியை போய் மூவி பாார்த்தீங்களானு கே்கற நாங்க பிள்ளைங்கள மே்கறதே டெய்லி மூவிதா டெய்லி ஒரு கம்ப்ளைண்டா கம்ப்ளைண்ட் இல்லாதனாலே அதாவது அதே ஒரு மூவி மாரி போகு லவன்த் டுவெல்த்
ஆமா ஆமா நீங்க சின்ன குழந்தைங்களாவது பரவால்ல
ஆ ஸ்டோரிசே இல்லாம போகு ஆ இது டெய்லி யும் பத்து இது பாத்துலா லவ் லட்ரு பத்து ஃபைட்டு பாத்துரலா ஆ அதெல்லா நெறைய மாட்டிருக்கு பேக் செக்கிங் காலையில கால போன் மாட்டு மாம் மாம் மாம்னு பின்னாடியே வருவானே அது எனக்கு பெரிய மூவியா இருக் மூவி எல்லா பாத்து ரொம்ப பல வருஷ இந்த சண்டையாவது ஒரு மூவி ஈவ்னிங் சிக்ஸ் தேட்டிக்கு ஒன்ணு போடுவான அத உக்காந்து பாப்போ இப்ப அத பாக்கறது கூட டைம்
ஏதாவது ரொம்ப டச்சிங்கான லவ் லெட்டர் மாட்டச்சாக்கா
ஆ அதெல்லா நெறைய மாட்டியிருக்கு நீ இல்லாம நா இல்ல கையெல்லாம் கையிலே எழுதிட்டு வருவானு கட காம்பஸ வச்சு நேமலா அந்தமிரி ஆ லெட்டர் எழுதுற மாதிரி அதி கு கையல் எழுதிட்டு வந்து காலையிலயே காட்டிட்டு நிப்பா அவளுக்கு வந்து உக்காந்து அழுதுட்டு இருப்பாளுக ஐயோ இதே எனக்கு பெரிய மூவி ஒடனே அவங்க பேரண்ட் எல்ல வந்துருவாங்க ம நாள் அத கொண்டு போய் ஆபீஸ் ரூம்ல சுகனியா மேடம்மா சுகன்யா மேடம் கிளாஸ் ஆமா டெய்லி ஒவ்வொரு மூவி நா பாத்துட்டு தா இருக்குறே
இதுவே நல்ல பண் தா போங்க
இது மட்டுமா அவன அடிச்ச்டா இவ் இவன புடிச்சிட்டா போன் இருந்துச்சு பேக்ல டெய்லி இப்ப நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க டெய்லியு பேக் செக்கிங் கண்டிப்பா வேணு அப்படின்னு சொல்லிட்ருக்காங்க
அப்படியா டெய்லி பண்ணணுமா இப்போ நம்ம இருக்கு போதல இப்ப
ஆ ஆ ஒன் வீக் ஒன்ஸ்சு இல்ல மந்த் லி ஒன்ஸ்சாது பண்ணுவாங்க இப்ப அப்டி கெடையாது இப்ப டெய்லி பண்ணணு டெய்லி மாட் ட்டுவானுங்க ஒரு நாள் மாட்னதோட உட மாட்டானுங்க நம்ம கேர்ள்ஸ்னால கொஞ்ச அ அமைதியா இருப்போ
ம் ஆமா ஆமா தெரியு இதுவு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலையா போச்சு
ஆமா ஆமா நெறைய இப்ப எக்ஸ்ட்ரா வே நா காமஸ் அக்கவுண்ட் இருச்சுடா காமஸ்சு நாந்தா அ ஹேண்டில் பண்றே அக்கௌண்டன்சி நாந்தா ஹேண்டில் பண்றே எங்கே நடத்தனா அடுத்த நிமிஷ கேட்டா என்னென் கேட்டா தெரியாது மேம் அப்டின்னு நிப்பானுங்க அ அதுவு கரெக்டு தா இருந்தாலு இப்ப ஆஸ் அ டீச்சரா நா இப்போ யோச்சி பாக்கே நம்ப டீச்சர்ஸ்லா அய்யயோ என்ன பாடுபட்டுருப்பாங்க அப்டின்டு பெரிய தலைவலியா இருக்குதுடா
அதா இப்போ உங்களுக்கு ரிட்டன் வருது நம்ம பண
நா உன்ட வந்து யன்ன சொல்லுவே நா வந்து டீச்சரா மட்டு ஆ விழவே மாட்டே லைஃப்ல கடைசியில கடவுளோட தலையெழுத்து பாரு அந்த கதையாதா ஆயிடுச்சு
அதா நல்ல ஃபண்தா கா டெய்லியு உங்களுக்கு வந்து ஒரு து காசிப்டிராமா கெடைச்சிரு இந்த மாரி மாத்தி மாத்தி பேக்ஜிக்கிங்களே
ம் டெய்லி மார்னிங்கே ஒரு மூவி
புதுசா ஏதாவது மாறிருக்காக்கா ஸ்கூல் ரூல்ஸ்ல
ரூல்ஸ் ஒன்னு மாறல இந்த புக்கு தா கொஞ்ச ஹெவி போர்ஷன்ஸா உள்ள திணிச்சு வச்சிருக்காங்க நம்மெல்லா படிக்கு போது சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு காமர்ஸ் ட்லல்லா இப்பெல்லா டுவெண்டி டூ டுவென்டி சிக்ஸ் போஷன்ஸ் உள்ள ஆட் பண்ணி விட்டாங்க அ து ஒரு இப்ப நம்ம ஒரு சாப்டர்ல படிச்ச சைடு ஹெட்டிங்கே ஒரு போர்ஷன ஆக்கி வச்சிருக்காங்க
ஓ சேரி செரி செரி
பண்ணதுனால அது எங்களுக்கு போஷன் கவர் பண் ன்றது ரொம்ப கஷ்டமாயிருக்கு டீச்சர்ஸுக்கு ஆ எல்லா பிரேட் ஆகு போது ரொம்ப நேர அது கொண்டு போற மாரி இருக்கு கிளாஷே போர் அடி சு நம்ம டீச்சர்ஸ்ல என்ன பண்ணுவாங்க இதமா சைடு ஹெட்டிங் இத படிங்க அப்டின்னு சொல்லிட்டு நீட்டா கண்டன்ஸ் உள்ள நெறைய குடுக்குற மாரி குடுப்பாங்க இங்க நம்ம அப்டி குடுக்கவே முடியல சை சைடு ஹெட்டிங்கெல்லா தேடி எடுத்து போட வேண்டியதா இருக்கு
ஆமா இப்ப எல்லாமே பெருசு பெருசா இருந்தா நீங்களு நெறைய
அ பிரிபேர் பண்றது அதா சொல்றே நம்ம பிரிப்பேர் பண்ணாதா முன்னாடி என்ன ஒரு ஹாப்ணார் கிளஸ்ஸாது ஒழுங்கா கொண்டு போக முடிய
ஆம்மா ஆம்மா மா இங்க இல்ல ஆமா நீங்க தா நெறைய ஒர்க்
அதா நானு நெனப்பே நம்ம தா ஸ்டூடெண்டு லெவ விட்டு வெளியே வந்து படிக்க வந்தண்டு வெளியே வந்து உக்காந்தோ கடைசில கா கடவுளில்ல உன்னோட நிலம இதுதா அப்டின்னு திணிச்சு வச்சிடாரு அப்டின்னு ஃபீல் பண்ணுவே அப்போப்போ
அதுதா எப்போதுமே நீங்க படிச்சிட்டே தா இருக்கணு இந்த பீஃல்டுக்கு வந்
அஹ் இப்ப அதா நெனச்சிட்டுருக்கே பேசம இத விட்டுட்டு ப்ரீ கிளாஸாவது போயிர்லான்டா அங்கேயாவது ஏ போடுமா பி போடுமனு சொல்லலா அப்டின்னா அந்த டீச்சர்ஸ் கூட கன்சல்ட் பண்ணு போது அவங்கச் சொல்றாங்க எவ்ளோ கஷ்ட தெரியுமா டீச்சர் நீங்களது நடத்துவீங்க மார்க் பண்ணுனா மார்க் பண்ணுவானுங்க அஹ் லைட்டா கூட நீங்க திட்னதுக்கே க் உங்களுக்கு மனசு வராது அந்த மூஞ்ச பாத்தா அப்டின்னு சொல்றாங்க
ஆமா நம்மளுக்கு கொழந்தைங்களையு பாத்தாலு மன சு வராது அப்றோ அந்த அழவு ஆரம்பிச்சிருவாங்க திடீர்னு ஏதாவது நம்ம இதுவா சொல்
ஆமா அதாது அவுனுங்கலாது லவ் லெட் ட்ரு குடுத்து அந்த மாரி பிரச்சனய இலுப்பாங்க இது பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் டெய்லி வரு பாக் தொலச்சிட்டா பென்சில தொலச்சிட்டா அப்டி சொல்லு போது நா அப்போ அப்டி அப்டி யோசிக்கு போது இப்ப யோசிக்கே ஐயோ எதுக்குடா பி எட் போட்டே குமாரு அப்டின்னு யோசிச்சுட்டு இருப்பே ஆஹ் பேசாம நீட்டம் பாத்திரத்த வாஷ் பண்ணிட்டு வீட்லே உக்காந்துருக்கலாமோனு செலநேரோ
அது வந்து அடிக்கடி தோணுகா இப்ப நா ஏதாவது